ஹலோ
வணக்கோங்க
வணக்கோங்க நல்லாருக்கீங்ளா
நல்லா இருக்குங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நானு நல்லா இருக்கேங்க சாப்ட்டாச்சிங்ளா
ம் சாப்ட்டங்க நீங்க சாப்ட்டீங்ளா
சாப்டாச்சிங்க
ன்னங்க செஞ்சீங்க காலையில
காலில நான லெமன் ரைஸ் செஞ்சேங்க லெமன் ரைஸு ஒரு ஆம்லேட்டுங்க நீங்க
நான் பொங்கல் செஞ்சி சட்னி செஞ்சேங்க
பொங்கல் செஞ்சி‌சட்னி செஞ்சீங்களா எதுவு சண்டே ஸ்பெஷல் ம் மத்தித்துக்கு மத்தியத்துக்கு அதே தாங்க இன்னைக்கு எனக்கு வேல அதனால அதுவே எடுத்துட்டு வந்துட்டாங்க நைட்டுக்கு தா போயி ஏதாவது செய்ணு
சரிங்க எ எங்க வேலைக்கு போயிட்டீங்ளா
ஆமாங்க ஒர்க் ஆ ஒர்க்குக்கு வந்துட்டே இப்போ கொஞ்சோ ஃப்ரீயா இருக்க அதனால பேசலானு நீங்க தூங்கி நல்லா தூங்கி எழுந்தீங்களா இன்னைக்கு லீவு
சண்டே நல்லா ஒன்பது மணி வரையு தூங்கனுங்க அதுக்கப் ற எழுந்து சமச்சிட்டு துணி எல்லா கொஞ்சோ இருந்ததுங்க தோச்சு போட்டுட்டு
உம்
ஓ சாப்ட்டுட்டு இப்பதா சரி ஃப்ரீயா இருக்கரனேன்னு கால் பண்ணலான் உக்காந்தங்க
வீடல்லா எந்த நேரத்துலங்க கிளீன் பண்றீங்க கிளீன் பண்றதுக் ஏதாவது கொஞ்சோ டைமிங் அது அதாவது நீங்க எப்டி கிளீன் பண்றீங்க அந்த டைமிங்க கொஞ்சோ சொன்னீங்கனா நானு அத அப்டியே உங்களவே தொடருவே என்னால முடியலங்க
காலையில எழ்றது தாங்க எழுந்து நீங்கனா பத்து மு பத்தரை மணிக்கு தானே போறீங்க வேலைக்
ஆமா
பண்ணலாமே ஈஸியா காலையில எழுந்து பசங்கள ரெடி பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறோ எடு த்து பாத்திரோல்லா கழுவிட்டு கிச்சனல்லா தொடைச்சு வுட்டுருங்க
ம்
தொடச்சி வுட்டுட்டு வீடெல்லா பெருக்கி வாரிடுங்க அவ்ளோதா
அதல்லா பண்ணிட்றாங்க இந்த துணியே வாஷ் பண்ணி அத தொவச்சி அத வொனத்தி அப்டி அப்டியே அந்த பெட்டு மேலேயே கெடக்குதுங்க அது அத மடிச்சு வைக்கிறதுக்குதா எனக்கு டைமே இரு க்கறதுல
நைட்ல வரீங்கல்ல சும்மா உக்காந்துனு யாருக்கிட்டனாது பேசுறத பேசினே இந்த துணிய மடிச்சு வச்சிருங்க
நானுந்தாங்க முடியில என்னால ரொம்ப டயர்டா ஆயிடுது அதுதா வீடு நீங்க ஒரு டைம் டேபிள் போட்டு வீட இந்த மாரி கிளீன் பண்ணணு கிச்சனு அதெல்லா க்ளீன் பண்ணுவீங்கல்ல ஒரு டைம் டேபிள் போட்டு நீங்க சண்டேல பண்ணிர்ப்பீங்கல்ல
ஆமா நா சண்டேல பண்ணிக்குவே அப்டி இல்லன்னா மாசத்துக்கு ஒரு முற எதாது தொடர்ந்து ரெண்டு நாள் லீவ் வந்துச்சுனா பண்ணுவே இல்ல எப்டின்னா சாய்ந்திரத்தில கொஞ்சோ ஸ்கூல் விட்டு வந்துட்டு டைம் இருக்கும்போது போர் அடிச்சுச்சுன்னா க்ளீன் பண்ணலானு உக்காந்துருவே டைம் டேபிள் போட்டு அதுக்கு சாட் போட்டெல்லா இல்ல எனக்கு எப்ப தோணுதோ அப்ப செய்வே
எப்டிங்க வேலக்கு போயிட்டு வந்து நீங்க அப்டி செய்றீங்க என்னால்ல முடியலங்க ந அந்த மாரி வந்தவுடனே படுத்துக்கணு தூங்கணு அப்டின்ற மாரிதா தோணுது
எல்லாருக்கு அப்டிதா நம்ளே மீறி படுத்து நே இருந்தா கூட தூக்க வர்ல ஏதோ யோச னேயிலே இருக்குது தூக்க வர்ல அப்டின்கபோது நம்ப்ள டைவர்ட் பண்ணு பண்ற மாரி எதாது ஒரு வேல செய்யணு அப்படின்போது கிச்சன் போய் கிளீன் பண்றது இல்ல துணி மடிச்சு வை க்கிறது அது மாரி விஷயத்த செஞ்சீங்கன்னா நம்ம மைண்டு டைவர்ட் ஆயிடு
அப்டிங்களா அதுதா அந்த நா அந்த மாரி டைவர்ட் பண்றதுதா என்னால முடியில எதாது ஒரு விஷ்யத்த நெனச்சன்னா அந்த விஷயத்துக்குள்ளேயே மூழ்கி போறே அதுக்கு எதாவது ஒரு ஐடியா சொல்லுங்ளே அந்த விஷயத்திலேயே இருக்காம நீங்க சொல்றீங்க அந்த விஷயத்த மறக்க துக்காக தா வேல செய்யறே நானு அப்ப நா கொஞ்ச ஃப்ரீ ஆயிடுவே அப்டின்னு ஆனா நா அப்டி இருக்க முடியறதில்ல என்னால
உங்களுக்கு புடிச்ச விஷய எதாது இருக்குதான்னு சொல்ட்டு பாத்து செய்ங்க அது செய்யும் போது அது டைவர்ட் ஆயிடு இல்ல அப்டின்னா வேல இது மாரி வேல ஐயயோ வீடு கிளீன் பண்ணணுமே அப்டின்னு அத தேடிப்போங்க இல்லன்னா வே இது பண்ணுங்க துணி மடிச்சு வைங்க பீரோ கிளீன் பண்ணுங்க ஆ அது மாரில்லா செஞ்சுங்க அப்டின்னா ஈஸியா டைமு போயிடு
ம்
டயர்டு ஆகும் தூக்கமும் நல்லா வரும்
சாரிங்க கண்டிப்பா அந்த மாரி நா பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறே அ அதுதா எனக்கு வர வரவே மாட்டேங்குது ஆ எதாவது ஒரு நச்சுட்டேனா அதுலயே ம் மைண்டே வேற எதுக்கு ம் ஹும் போறதுல்ல அதுலே யோசிக் க தோணுது அதுலயேதா இருக்கே நானு வெளியவே என்னால வர முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த மாரி இருக்கது என்னால எந்த வேலயு
படிக்கிற விஷ்ய இருக்குது
ம்
கரஸ்லயே கூட போட்டு விடுங்க எதாது ஒரு டிகிரி போட்டு விட்டுட்டு சாய்ந்தரம் வந்தீங்க அப்டினா நம்ளுக்கு அதுல இது மனசு கஷ்டமா இருக்குது நம்ம படிக்கிறது புக்கு எடுத்து வச்சு படிக்கலா
ம்
படு படிச்சதுக்கு படிப்பு ஆச்சு அத மருந்து மாத்திரயு ஆயிடுச்சு இப்பல்லா கரஸ்ல போட்டீங்கன்னா கம்மி இதுலயே கெடைக்குது பத்தாயிர பதினஞ்சாயிரத்துலயே ஒரு வருஷத்துக்கு முடிச்சுட்டு வந்துரலா ஒரு டிகிரியே நீங்க ரெகுலரா காலேஜ் போ முடியல அப்டின்னாலு வீட்ல இருந்தே படிக்லா படிச்சுட்டு அதுக் தகுந்த மாதிரி எதாவது ஒன்னு எக்ஸாம்க்கு அப்டி ப்ரிப்பேர் பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாம்லா எழுதலா
அதுதாங்க பண்ணற அது சரி அததா பண்ணலான்னு இருக்க டி என் பி எஸ் எனக்கு அது போட்லா என்ன அது அத போட்டு எதாவது பண்லா அப்படிங்குற ஒரு ஐடியாவ்லதா இருக்க
நான் கூட போட்லான்னு இருக்கே போட்றீங்களா இந்த டைம் நீங்ளு விடுறாங்க எக்ஸாம் இப்போ இந்த மாசத்துல
அப்டிங்ளா கண்டிப்பா ட்ரை பண்றங்க
விட்ருக்காங்க பாருங்க நோட்டிபிகேஷன் அப்ளை பண்ணுங்க
சரி ஓகேங்க எனக்கு வேற கால் வந்துட் இருக்கு
ஏங்க
எனக்கு வேற கால் வந்துட் இருக்கு அ நா அட்டன் பண்ணவா
இல்லைங்க இப்ப முடியாது ஒரு அஞ்சு நிமிஷமாவது பேசுங்களேன் எனக்கு கொஞ்சோ பேசிட்டு போலாமே அப்டின்
ம் செரி சொல்லுங்க அதுக்கப்பறம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா
முக்கியமானவங்களா என்ன கால்ல வரங்க
கால்ல வரவ்ங்க அப்படின்றத விட
தெரியுதுங்க புரியுதுங்க புரியுதுங்க ஒரு அஞ்சு நிமிஷ இருக்க சொல்லுங்க பேசிட்டே போலா ஆமா மா யார் செஞ்சது காலைல சாப்பாடு
ம் அம்மாதா செஞ்சாங்க
நீங்க என்ன பண்ணுவீங்க காலைல வீட்ல இந்த அம்மா சமைக்கிறாங்க நீங்க
இல்லங்க நே இன்னைக்கு பாத்தீங்கன்னா பசங்கள்ல்லா சண்டேல லீவ்ல இருந்தாங்க அவங்களு தூங்கிட்டுருந்தாங்க நானு தூங்கிட்
ம் எத்தன மணிக்கு எழுந்தீங் எத்தன மணி க்கு எழுந்தீங்க
நானுமே எயிட் ஓ கிளாக் தாங்க எழுந்த
ஆமாவா காலில எனக்கு எனக்கு ஃபோன் பண்ணபோது தா எழுந்தீங்க
ஆமா உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது தா நானே எந்த எந்து குளிச்சிட்டு மட்டு வந்ட்ட எந்த வேலையுமே செய்ல அம்மதா செஞ்சிருப்பாங்க ச அதே கஷ்டமா இருந்துச்சு
அதுக்கென்ன அம்மா தான செய்றாங்க செய்யட்டு விடுங்க டீ காபி எதாவது குடிச்சிங்ளா பேரம்
குடிச்சிட்டு தாங்க ஏ வேலைய பாக்க வந்திருக்க
நீங்க எத்தன மணிக்கு போனிங்க வேலைக்கு நீங்க
ஆனா டென் ஓ கிளாக்கு திருப்பி நைட்டு பாத்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் முடிதுங்க
இன்னைக்கு எத்தன மணிக்கு போனிங்க சண்டே அதுமா
சண்டேவும் அதே டைம் தாங்க சண்டே தாங்க சீக்கிரமா போணும்
சண்டேதா திரும்ப போனும் திரும்ப நைட்டுக்கு சீக்கிரம் விட்ருவாங்களா சண்டே
சண்டே சீக்கிரமா போட்டு ஆ லேட்டா தான் வரும் ஏன்னா சண்டேல தான் எல்லாருமே ஃப்ரீயா இருப்பாங்க அந்த டைம் தான் வந்து சர்வீஸ் எடுத்துப்பாங்க அதனால சண்டே சா அ இது இல்லாம ஞாயிற்றுக்கிழம வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து லேட்டா போனும் அதாவது ஒன்பது மணிக்கு வந்து எப்பவுமே எட்டு மணிக்கு போறது ஒன்பது மணிக்கா போ வேண்டியதா இருக்கும் எங்க வேலையில அதுதாங்க
அப்போ சண்டே டைம்ல மட்டும் லன்ச் ஏதாவது ப்ரொவைட் பண்ண சொல் கொடுக்க சொல்லலால்ல உங்களவே
இப்பல்லாம் யாருங்க அந்த மாரி சொல்றாங்க சொல்லுங்க பார்கலாம் அந்த மாரில்லா எந்த வேலையிலயுமே
அப்டிதாங்க இப்ப எல்லாரும் செய்றாங்க நீங்க தான் பயித்திய காரத்தனமா அப்டே செஞ்சுங்கிறீங்க
என்ன பண்றது யேமாலியாவே இருக்குறோ
கேட்டு பாருங்க ஒரு சண்டே கூட சண்டே கூட ரெஸ்ட் எடுக்காத வரோ அ
ஆனா இந்த வேலையில பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு சேரும்போதே பாத்தீங்கன்னா சனிக்கிழம ஞாயித்திக் தெனமு நீ லீவு போடாம வரணும் அப்டின்றது தான் இந்த வேலையில கண்டிஷனே
சரி செய்லா அதுக்காக கொஞ்சமாது ஏதாவது செய்ணும்ல அவங்களும் கண்டிஷன் மட்டும் போட்டா பத்தாது
ம்
அதுக்காக செய்ணும்ல சின்னது எத்தனை பேர் வேல செய்றீங்க ஒரு ரெண் டு பேர் இல்லன்னா மூணு பேர் செய்வீங்களா
மூணு பேர் செய்றோங்க
அந்த மூணு பேருக்கு அவுங்களால லன்ச் வாங்கி குடுக்க முடியாதாம்மா கேட்டு பாருங்க வாங்கி குடு
முன்னாடியே தரம்மா
அப்றங்க
அப்பறோ நீங்க தான் சொல்லனும் அ சண் மதியோ என்ன சி லன்சு
அ சாதம் வடிச்சே வச்சிருக்குறங்க ரசம் வைக்கணும் காய் ஏதாது பார்த்து வாங்கியதுக்கப்புற தான் மதியோ செய்னு இந்த நான்வெஜ் இல்லாம சீக்கிரமா சிம்பளா முடியிற மாரி ஏதாது எனக்கு பாத்து முட்ட மசாலா ரசம் அப்டி ஏதா செஞ்சுட்டு ஒரு ஆம்லேட் போட்டுக்கலாம்
சார் இல்ல
அப்றோம் நீங்க மதியோம் வீட்ல இருந்து கொடுத்தது
உங்க சைடு ஒரே சவுண்டா இருக்குங்கலே இல்ல
காத்தடிக்குதுன்னு வெளியே உக்கானுக்கிறேன்
அப்டிங்களா
இப்ப கேக்குதுங்களா
ஆ இப்போ கேக்குது ஐயோ ரொம்ப காத்தடிக்குதுங்க
ஒரு நிமிஷ இருங்க போ இருங்க இப்பா ஓகேங்ளா
ஆ ஓகேங்க எப்போப் ஓகே
ம் எத்துன் போயிட்டீங்களா ல
லன்ச்சு நா எடுத்துட்டு வண்ட்டேங்க
வீட்ல போயில்லா சாப்புறது இல்லைங்களா
வட்ல போய்லா இல்லைங்க அவ்ளோ நேரல்லா இல்லைங்க ஹஃப்ன்னர்ல எங்களுக்கு லஞ்ச் அவரே அர மண் நேரந்தா
ஆமாவா அர மண் நேரத்துல சாப்ட்ருந்தோ
சாப்படணு சாப்ட்டு க்ளைண்ட் வந்தாங்கன்னா அட்டெண்ட் பண்ணுறது தா
சரிங்க வேற ஒருத்துல இணைப்புல இருக்கிறாருங்க நா உங்களுக்கு அப்பற கால் நன்றிங்க ஒரு